ஹலோ ஆ
ஆ தோழி கேக்குதா
கேக்குது கேக்குது உங்ளுக் கேக்குதுங்களா
ஆ கேக்குது நல்லாருக்கிங்ளா
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் வீட்டு்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ம் நல்லா இருக்காங்க
ஆ செரி சொல்லுங்க ஆ நல்லா இருக்காங்க
உம்
என்ன சாப்பாடு என்னா செஞ்சுட்டு இருக்கீங்க நா இதோ இனிமேதான் சாப்பாடு செய்யணும்
ம் இவ்ளோ லேட் ஆயிச்சு சைம் டைம் செவன் தேர்டி ஆயிச்சு இன்னும் செய்லையா
ஆ இன்னும் செய்யில இனிமேதான் ஸ்டார்ட் பண்ணனும்
உம் இப்ப ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருவீங்களா
ஆமாம் முடிஞ்சிரும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தானே
ஆ
உம்
ஓகே ஓகே நானா நா செஞ்சுட்டேன் தக்காளி சட்னி செஞ்சே
ஆ தோச ஊத்தன்மா
ம் இட்லியோ தோசையோ சாப்டும்போது ஊத்திக்கலாம்னு
ஆமா அந்த மாதிதா ஏதாவ்து செஞ்சு வச்சுட்டோம் அப்டின்னா அதுக்கப்புறம் என்ன வேணாலும்
ம் ஆமா மொத்தொ நீங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க
ஃப்ரீ டைம்ல்லாம் வீட்டுல தான் இருப்பேன் அடுத்தபடி வேல எல்லாம் ஒன்னுமே கிடையாது நம்மளுக்கு
ஆ
ஆ வெளியில எல்லாம் வெ போறதுக்குல்லாம் வேல இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தா வீட்ல தா ப அதுக்கே நம்மளுக்கு டைம் சரியாம இருக்கும் காலையில பிள்ளைங்கள ஸ்கூல்க்கு அனுப்பிட்டு
உம்
அ வீட்டு வேலைகள பாக்கறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் வீட்டில் ஆள் இருந்தா அப்டின்னா மத்தியானம் சமைக்கிற மாரிக்கு ஆ இல்ல அப்படின்னா பிள்ளைங்களுக்கு செய்யறப்போ நானும் செஞ்சு சாப்ட்டுக்குவேன் ஆ
காலையிலயே லன்ச் பேக் பண்றதுன்னா காலையிலயே வேலை முடிஞ்சிடும் எனக்கும்
ஆ
ம் காலைல அந்த டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபுல்ல ஃப்ரீ தான் ஈவினிங் வரைக்கும்
ஆமா
உம்
செரி செரி வெளியிலலாம் போவீங்களா நீங்க
ஆ ஏதாவது தேவனா போவ அவ்ளோதான் உம் மத்தபடி சும்மா அடிக்கடிக்கெல்லாம் போர்துல்ல உம் இ கொஞ்சம் ஸ்கூட்டில்ல ஆ டூருக்குல்லாம் போவோம் இயர்லி ஒன்சு போவோம் வருஷத்துக்கு ஒரு தடவ
ஆ செரி செரி இப்ப மேரேஜ் ஆகி போயிருப்பீங்க தானே
மேரேஜ் ஆயி போயிருக்கோ ஒரே ஒரு தடவ போயிருக்கோ அவ்ளோதான்
ஆ செரி செரி செரி செரி
ம் நீங்க போவீங்ளா
ஆ நாங்க புள்ளைங்க அழச்சிட்டு போயிட்டு தான் வருறது வருஷத்துக்கு ஒரு தடவ போயிட்டு தான் வருவோம்
ஆ ஆ செர் செ போறதுனா எங்க ஊட்டி கொடைக்கானல் தான் வேற எங்க போறது
ஆமாம் அங்க தா ஊட்டி கொடைக்கானலு இல்லன்னா அந்த இதுக்கு இந்த மாரி வாட்டரு
வர்ஷோ வருஷோ அந்த எடத்துக்கே போனாலு ஒரு ஒரு தடவ்யு ம் புதுசா பாக்குற மாத்ரி ஃபீல் வரு
ஆமா அது அந்த ஏரியாலா க்ளைமேட் நல்லாருக் ம்ல அத்னால போறதுக் நல்லாருக்கு
ம்ம்
ம்
ம்
அ ஊட்டி போய்ருக்கீங்ளா நீங்க
ம் ஊட்டிக் ஒரு நாலஞ்சு தடவ போய்ருக்க
ஆ அந்த சாக்லேட்டு அந்த அ டீ இதுல்லா அப்டேட் பண்றி அ ஆமா அதல்லா நல்லாருக்கு
எல்லாமே நல்லாதா இருக்கு ஒரு ஒரு சாக்லேட் ஒரு ஒரு ஃப்ளேவர் டார்க் சாக்லேட் ரொம்ப கசக்கு ம் ம் ம் டீ தூள் கூட அங்க டீ ஃப்க்ட்ரிக்கு போகு அங்
டீ புரியல
குடுக்குற டீ
நீங்க பேசுறத விட்டு விட்டு கேக்குது எனக்கு டவர் உள்ள எடத்துல வந்து பேசுறீங்ளா
குடுப்பாங்
ஹலோ நீங்க பேசுறது எனக்கு எதுமே கேக்கலப்பா விட்டு விட்டு கேக்குது
டீ டீ டீஃப்
ஹலோ ஆ எனக் கேக்குது இப்ப கேக்குது
ப கேக்குதுங்ளா
ஆ கேக்குது ஆ ஆமா அதா அங்க நல்லாருக்கு
அங்க அந்த டீ பேக்ட்ரில சாம்பிளுக்கு குடுக்குற டீ நல்லாருக்கு நல்லாருக்கே ஆ ஆமா அந்த டீ நல்லாருக்கே சரி இங்க இந்த ஃபேக்டரில டீ தூள் வாங்குனா நல்லாருக்கு வாங்கிட்டு வருவோ
ம்
வந்து போட்டா அது ஸ்ட்ராங்காவு வராது அப்புடே இருக்கு ம் இங் அதேதா ம் வேற நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அந்த சாக்லேட்டு் டீத் தூளல்லா ரிலேட்டிக்ஸ்லா வாங் தருவீங்ளா
ட்டு கொஞ்ச அதிகமாக வாங்கிவோ ஏன்னா இங்க நம்ம கொண்டு வந்து ரிலேஷனுக்குலா கூப்புடு குடுக்கணுல்ல அதுனால நறைய பாக்ஸு வாங்க்கிறது அப்றோ டீ தூள் அதிகமா வாங்க மாட்டோ கொஞ்சோ நெருங்குனனோ இப்ப அண்ண ஃபேம்லி அவங்ளோட அக்கா அந்த மாரிஃபேமிலி அந்த மாதுரி மட் டு டீ தூள் வாங்கிட்டு வருவோ அப்புறோ தைலம்லா விக்கு அது வாங்குறது அப்புறோ இன்னொன்னு நீங்க போய்ருக்கீங்ளா அந்த வாழை அ வால்பாறையில அந்த வ து ஊட்டிலயே அ வாழை அந்த இல இருக் குல்ல வாழை மட்ட வாழை இதுலயே நம்ம அத தட்டு இதெல்லா செய்றாங்கல்ல
அ நா போனதுல இல்லங்க
போனதுல்லயா ம நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா நம்ம அந்த சொல்லுவாங்கல எந்தந்த எடத்துக்கு போலா அந்த எடத்துக் நல்லாருக்குன் சொல்லி நம்மள
குன்னூர் போயிருக்க அந்த கேத்தி குன்னூர் தொட்டபேட்டா
ஆ இல்ல நா ஊட்டிலேயே ஒரு ஏரியா அந்த
பய கரா
அதா வருவா ம் அது எனக்கு நாபகோ இல்ல
ஊட்டில வந்து இந்த ஃபையகரா ஃபால்ஸ் போயிருக்கே அதா ஊட்டில எந்தென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ எல்லாமே போயிருக்கே
தெரில
ஊட்டில ம் ம்
உங்கள கெய்ட் பண்ணு இருக்குல்ல அதுல தாஸ்சரு செய்றாங்க தெரியுமா தட்டு டம்ளரு ஓறபதிக்கு போற மாரி செய்றாங்கல்ல இதுலயே சாரீ செஞ்சிருந்தாங்கலா அது வெயில் காலத்துக்குலா கட்னா நல்லா குளுர்ச்சியா இருக்குமா ஆ இது மழ டை த்ல கட்னா நல்லா ஹீட்டா இருக்குமா ரெண்டு இதுமே ஈக்வலா இருக்குமா அது மாரி காம்ச்சாங்க ஆனா வந்து ஒரு சாரி வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கிட்ட எதோ சொன்னாங்க ஆனா நாங்க எடுக்கல ஏனா எப்டி இருக்குன் தெரில அதுல
ம் ம் ம்
அதுனால சாரி அதிகமா நம்ம கட்றது இல்ல இது எந்த அளவுக்கு இருக்குங்கறது நமளுக்கு தெரியாது அப்டிங்கிற மாரி ஆ ஆனா கலர் டு நல்லா இது பாக்க நல்லா இருந்துச்சு கலர் எல்லா கலர்லயு வச்சுருந்தாங்க ஒரு நாலஞ்சு கலர் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு நாங்க போய் பாத் துக்கோ ஆனா எங்களால வாங்கல நாங்க வாங்கணுனு தோணல வாங்கல ஆனா இப்ப யோசிக்கிறோ வாங்கிட்டு வந்திருக்கலாமே போனதுக்கு ஒரு நாபகார்த்தமா வந்துருக் லா அப்டின்னு ஆனா நம்ம வாங்கனம்னா ஒண்ணு வாங்க முடியாது ஃபேம்லீல எல்லாரு போயிரு க்கும் போது நம்ம எப்டியு ஒரு பத்து சாரியாவது எடுக்குற மாரி இருக்கு அப்டியாவது ஆளுக்கொண்ணு எடுத்திருந்துருக்கலா அப்டின் இப்ப யோசிக்கிறோ அப்
எனக்கு கூட இந்த ஊட்டில ஒரு மெமரி இருக்கு நானு எ ஹஸ்பண்ட போனோ இல்லயா அப்ப போகும் போது அது இந்த வீம் ஆன் டைம்க்கு நமக்கு ஃபோட்டோ எடுத்து அப்பவே குடுப்பாங்கல்ல
ஆ அ
ஒரு டென் மினிட்ஸ்ல நம்மளுக்கு குடுத்துருவாங்க இல்லயா காப்பி அந்தமா அந்த மாரி எது இல்ல இல்ல இல்ல ஃபோட்டோ ஃப்ரேமே நம்மளுக்கு அந்த டைம் கேத்துட்டு டென் மினிட்ஸ் வெய்ட் பண்ண சொல்லி ஃபோட்டோ குடுத்துருவாங்க இல்லயா ஆ அந்த மாரி ஃபோட்டோ எ த்தமா எடுத்துட்டு என்ன ஆச்சு அது நல்லா அ ரொம்ப நம்மளுக்கு மெமரபிளான ஃபோட்டோ அதுன்றதுனால நா சேஃபா தா எடுத்துட்டு வந்தே
அ
அது கவர்ல நாங்க அன்னக்கி வீட்டுக் கெளம்புறோ
ஆ
காலேல டிஃபன் சாப்ட்டு கெளம்பிற்லான் சொல்ட்டு ஒரு ஹோட்டல்ல டிஃபன் சாப்புட்டு அந்த போட்டோ அந்த பேப்பர்ல கவர்ல போட்டு குடுப்பாங்க இல்லயா கவர்ல போட்டு அது பேக்லை வக்க முடில நசுங்கிரு அதுனால கைலயே தா வச்சுட்டு வந்தே அங்க டிஃபன் சாப்ட்டு ஹோட்டல்ல சாப்ட்டு பக்கத்துலயே வச்சுட்டு வந்துட்ருக்கே ம் வீட்டுக்லா வீட்டுக்கெலா வந்து தேடுற அந்த போட்டோ இல்ல இல்ல இல்லன்னு
ஐயோ ஆ நம்ம இது மாரி மிஸ் ஆகிறோ அப்டின்னு தெரிஞ்ச போட்டோ நம்ம வாங்கிருந்திருக்கலா மொபைல்ல கூட வாங்கிருந்திருக்கலா
ஆனா எனக்கு கன்ஃபர்மா தெரியில இருந்தாலு எனக்கு மிஸ் ஆன ஹோட்டல தா மிஸ் வேற எங்கயமே மிஸ் ஆகல அதுக்கப்புறமா ஆன்லைன்லருந் து அந்த ஹோட்டலோட பேரு போட்டு அந்த மோ ஹோட்டலோட நம் பர் எடுத்து கால் பண்ணா இங்கதா சார் இருக்கு ம் சொல்லட்டுதுக்கு அப்பறோ அவுங்கங்க கோரியர் போட்டு விட்டாங்க கொஞ்சோ லைட்டா அப்டி இப்டின்னு கோரியர் வந்ததுல கொஞ்சோ நசுங்கி வந்தது ஆமா உம் கொஞ்சோ நசங்கி எல்லா வந்தது இருந்தாலு பரவால்ல அந்த நசங்கி இருந்தாலு அதுவே நம்மளுக்கு ஒரு ஞாபகோ தா ஆ சொல்லிட்டு அத செய் பாத்து வச்சிருக்கே ம்
ஆ நீங்க இப்போ அத வந்து வச்சிரி கிங்க அப்டின்னா ரொம்ப கசங்கி இருக்கு அப்டின்னா அதே நீங்க மறுபடி நல்ல அந்த நல்ல போ ட்டோ ஆல்பம் போடுறவங்களிட்ட குடுத்தீங்கன்னா அது இன்னு நல்லா கிளியரா போட்டு குடுத்துருவாங்க ம் ஏன்னா இப்பதா நெறைய இது வந்துருச்சே ஆமா அது உண்மதா அதுமா இல்ல இதையு வச்சுகிட்ட நம்ம இன்னோரு காப்பி கூட போட்டுக்கலா சேரி செரி ம் ஒரு ஒரு எடத்துக்கு போபோது ஒரு ஒரு அனுபவோ தானே
அதே மாதிரி ஸ்வட்டரு ஒண்ண வாங்கிட்டு வந்தாரு ஏ ஹஸ்பண்ட் தனியா போமோது அவ்ங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போ போது ம் இதே மாரிதா ஸ்வட்டரு ஒண்ணு வாங்கிட்டு வந்தாரு ஹஸ்பண்ட் வந்து அவுங்க ஃப்ரண்ட்ஸ்ஸு கூட போபோது ஸ்ட்டர் எனக் காக ஒன்னு வாங்கிட்டு வந்தாரு அது என்ன ஆச்சுனா அதுல டபுள் எக்ஸ் எல் லா வாங்கிட்டு வந்திருக்காரு எனக்கு
ஆ
பாக்க அழகா இருக்கு சைஸ்ஸு இல்லையே அன்சைசா இருக் கு மறுபடியு அந்த ஷாப் கே கால் பண்ணி சார் இந்தமாரி சைஸ் வந்து வேற மாதிரி எடுத்ட்டு வந்துருக்கோ உங்களுக்கு ரிட்டர்ன் பண் உங்களுக்கு ரிட்டன் ஆவு எக்சேஞ்ச் குடுப்பீங்களனு கேட்டா அப்டியே பேக் பண்ணி அப்டியே அனுப்புங்க நா உங்களுக்கு எக்சேஞ் போட்டு குடுக்குறோ போட்டு குடுத்தாங்க அதே மாதிரி நாங்க டவுட்ட தா கால் பண்ணோ அந்த ஷாப்கு
ம்
ம் இந்த டைம்குள்ள போட்டு அம்ச்சுருாங்கன்னா அதே மாதிரி போட்டு அம்ச்சட்டோ அத மாதிரி ரிட்டர்னு போட் டு தேவையான சைஸ்ஸு போட்டு அனுச்சிட்டாங்க அந்த மாதிரி ஊட்டிலயு ஒரு சில நல் நெறைய நல்லவங்களு இருக்காங்க ஆ
ஆமா செல பேரு அதனால்லா பண்ண முடியாது சார் ஒரு பீஸ்காக நாங்கள் இவ்ளோதுல்லா பார்சல் போட முடியாது அப்டின் கூட சொல்லுவா ங்க அது எடி நீங்க சிப்பிங் காசு நீங்க போட்டு வுட்டீங்களோ
எதுவுமே கேக்குலா அவுங்க அந்த போட்டோ எங்களுக்கு அமிச்சாங்கல்ல அவுங்களு காசு எதுவு கேக்கல இந்த டிர ம் ஸ்வெட்டர் மாத்தணம்ல்ல அவுங்கள எதுவுமே கேக்
ஆ பரவால்ல
நாங்க எவ்வள கேட்டாலு குடுக் போ போட்டோக்காக எவ்வளோ கேட்டா குடுக்கலான்ற மாரி தான் இருந்தோ ஆனா எங்க கிட்ட ஒரு ரூபா கூட கேக்கல ம் ஆமா ஆ ஆமா
நீ எப்பழுமே இப்டிதான் இதுவா தான் பேசுவீங்களோ
அ ஆ
சத்தம் இல்லாம இந்த மாரி மெதுவாாதா பேசுவீங்களோ சாஃப்ட்டா தா பேசுவீங்களோ
அப்டிங்களா அப்படியாக்கு தெரியுது எனக்கு தெரிலல்ல ஆ ஆ ஆ ஆ
சவுண்ட சவுண்டா பேசுறீங்க அப்டி சொல்லல மிதுவா பேசுறீங்க அப்டி சொல்லல ஸாப்டா பேசுங்கன்னு சொல்றேன்
நறைய பேர் அப்படிதான் செ சொல்றாங்க ஆனா நார்மலா தான் பேசுறேன்
ஆ
என் ஃரெண்ட்ஸ்லா கூட சொல்லுவங்க எதுக்கு சைலன்ண்டா பேசுறே சைலண்டா பேசுற ம் எனக்கு என்னனா சத்தமா பேசனா எல்லாருக்கு கேக்கும் போலர்க்கு
ஆ ஆ
ஆ ஆன்ற மாரி எனக்கு ஒரு தாட்டு
அது சேரி
ம் ம்
ம் சரி அப்ப சாப்ட்டு தோ சாப்பாடு நாளைக்கு ஸ்கூல் லீவு ரெண்டு பசங்களுக்குமே
ம்
அதனால நீ கொஞ்சம் லேட்டா தா ஆகும் எல்லாம் போன் பாத்துட்ருக்காங்க ஆளுக்கு ஒரு போன் போன் வச்சு பாத்துட்ருக்காங்க ஆ இல்ல அவங்களுக்கு நம்ம முன்னாடி வச்சிருப்போம்ல அந்த ஃபோனு போட்டு நம்ம ஆ இது ஒய் ஃபை ஆன் பண்ணி கொடுத்துருது ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி
ஆ
அத பாத்துட்ருப்பாங்க
ம் நறைய போன்லாம் குடுக்காதீங்க சிஸ்டர்
ஆமா ஃபோ டிவி தா வெளில போயிடுவாங்க மேக்சிம சிமா அவங்களுக்கு ஸ்கூல் டயத்துல்லாம் அவங்களுக்கு டைம் இருக்காதுல்ல வீட்டு வந்து டியூஷன் போக அதான் கரெக்ட இருக்கு டைம் இப்ப லீவுட்டாம்ங்கறனால கொஞ்ச நேரம் பாத்துப்பாங்க நா அதுக்கப்றம் அட்டோமடிகா ஹா்ஸ்பட் ஆப் பண்ணிடுவேன்
ம்
அதோட சாப்ட்டு படுத்துடுவாங்க போன வைங்கல்லாம் சொல்ல மாட்டேன் ஹட் ஆப் பன்னிட அப்புறம் போன வச்சு தான ஆகணும் நா தனியா கார்டு இல்ல ஓய் ஃபை அந்த மாரிலாம் வச்சிகுடுக்கு
ம் ஆமா
ஏன்னா அது ஃபுல்லா இது பண்ணிருவாங்கன்னே இது ஹாட்ஸ்பாட்ட வந்து நா டைமிங் செட் பண்ணி வச்சுருவேன் அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆஃப் பண்ண கூட அவசியம் இல்ல அது ஆஃப் ஆயிரும் ஆமா
பரவாயில்ல ஃபோன் ஆனா தான் கெட்டுறது பசங்க எல்லாருமே
ஆமா ஃபோன் தா ரொம்ப கண்ணுக்கும் கேடுதல் அது எல்லாம ஃபோன்ல எல்லாமே
கூட தெரியுத இல்ல பெரியவங்களுக்கு